டென் மினிட்ஸ் பே
என்னப்பா
இன்ன ன நூத்தி எம்பது செகண்ட்ஸ் மினிட்ஸ் பேசல போல இல்லனா கால் அதுவாவே கட்டாக ஆரம்பிச்சிறு ரிங்கே போகாது அடுத்து
ஓ அந்த எரர் காமிச்சிருமோ நம்மளுக்கு
காட்டிக்கிட்டே இரு நீங்க கால் ஃபினிஷ் பண்ணீட்டீங்க அப்டின்னு
ஓ
ம்
அதா இன்னு எனக்கு ஃபைவ்வே முடீலயே
இல்ல ஃபைவ்னாலு இப்ப நம்ம ரெண்டு பேரு ஒரே கான்வகேஷன்லயே இருந்துட்டே இருக்கோல்ல அந்த மாரி வேற யாரு பர்சனையு எடுக்காம நம்மளுக்குள்ளயே பண்ணிக்கிட்டே இருக்குல்ல அந்தனால என்னமோ இன்னு கா இவங்களா பேசிட்டு போறாய்ங்க
யாருமே பேச மாட்றாய்ங்க இவிங்களாது பேசிட்டு போட்டுன் விட்டுட்டு
ஆனா இப்ப குரூப்ல வந்து அப்டிதா பிரிச்சுக்கிட்டாங்க போல மொதல்லல்லா கால் ஃப்ரீனா ஃபிரீ ஃப்ரீனு வந்துட்டே இருந்துச்சு இப்பல்லா அவ்வளவா வரமாட்டிது
வேறென்ன சொன்ன பொண்ணு வந்து கேட்டுச்சு அ என்ன பா என்னங்க்கா ஜென்ஸ் வராங்களா இல்ல க லேடிஸ் மட்டுந் தா பேசுறீங்களாக்கா அப்டின்னுச்சு எனக்கு ஃப ஃபஸ்ட்டு டே மட்டுந்தாபா ஒரே ஒரு ஜென்ஸ் பேசுனாங்க அது அவர் பேஸ்னோனே கண்டுபுடுச்சுட்டாரு நீங்க எங்க மதுரைங்களா அப்டின்டாரு ஆமா அப்டின்னே இல்ல லா அவிங்க ஏற்கனவே இந்த ஜாய்ஸ் ஸ்ட்ராக்குன் சொல்லிட்டு ஒன்னுல பேசிட்டு இருந்தோ ரெக்கார்டிங்கு டி ஆரு ஆமா நீங்க பேசுனீங்களால அதுல
எல்லோ எல்லாரு சொல்ட்டே இருக்காங்க அதை ரெஃபர் பண்ணு பண்ணுனு அது எனக்கு தெரியல
இல்ல இப்ப வருதா என்னன்னு தெரில நா ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் தா போட்ருந்தே நானு ரெக்கார்டிங்ல போடுபோது அதுக்கு வந்து டொன்டி மினிட்ஷ் அதாது செவன்டின் டூ டொன்டி மினிட்ஸ்க்கு நம்ம கட் பண்ணிரணு செவன் டூஷ் கண்டிப்பா கம்பல்சரி செவன் மினிட்ஸ் பேசணு
ம்ம்
டொன்டி மினிட்ஸ் வரையு பேசலா
ம்ம்
ஆனா எடையில வந்து இன்டர்ஃபியர் ஆகக் கூடாது அது நெறைய நெறைய ரெஸ் செக்ஷன் இருந்துச்சு அதுல அப் ப பேசுமோது எதா டாபிக் குடுத்துருவாய்ங்க அவிங்க
அ அ
டாபிக்கு மெயின் ஹெட்டிங்கு சப் ஹெட்டிங்கு சொல்ட்டு குடுத்துருவாய்ங்க நம்ம அத பத்தி தா பேசுவோமா அப்பங் கேட்டேங்க அத எதா டாப்பிக்கல பேசுணோனுமே என்ன டாபிக்கு நீங்ளே சொல்லுங்க மேம் அப்டின்னே நா என்னத்த என்ன பேசுறேன்னே எனக்கு தெரியில எதனா டாபிக்கு இல்லாம எப்டி பேசுறது அப்டின்னு அ அப்றோ
ஆனா இது நல்லாதாருக்கு பெஸ்டா தாருக்கு எனக் ம்
இந்த ஃபெரண்ட் ஆப்பு இந்த நம்ம இது ஆட் நா பாத்திருக்கே உங்களுக்கு மனசு கஷ் டமா ஃப்ரெண்ட் ஆப்ல போயி உங்களோட இதெல்லா ஷேர் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிரு
சொல்றது எதோ கொஞ்சோ நமக்கு ரிலேட்டபிளா அப்டி
ஆ அதா அது இப்ப ஆட் பாத்திருக்கே
அ அ
ஃடிப்ரெண்டா இருக்குது
ம்
அதாது டூ டூ மந்த்ஸ்ன்னோ போயிட்டு இருக்குக்கா அப்டின்னாங்க எனக் சொன்னவ என்னலப்ள சொல்ற அப்டின்னே ஆமாங்க்கா ஜொயஸ்டாக்ல பேசுனவங்கதா ஒருத்தவங்க எனக் சொன் னாங்க இங்க டூ மந்த்ஸா போயிட்டு இருக்காங்க்கா நமக்குதான்க்கா தெரியில அப்டின்னே அதிலியு டி ஆரு வரு நம்ம ரெக்கார்டிங் பேசுறோ இல்லயா நம்ம ரெக்கார்டிங் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி டி ஆர்ல போட்டுவுட்டுருவாங்க
அ அ
டி ஆர்ல போடுறோமோ அதுல வந்து நம்ம பாசிங் ஃபெய்லிங்லா கெடையாது நம்ம கரெக் டா பண்ணோனா அதுக்குரிய அமோண்ட் ஆனா அன்னன்னைக்கி ஏறிரு அது டி ஆர் மட்டு
ம் ம்
டி ஆர் மட்டு அன்னனைக்கி அமோண்ட் ஏறு ஈவ்னி்ங் நைட்டு பகல் ஃபுல்லா நம்ம பண்ணோ அப்டின்னா நைட்டு ஒரு டென் தேட்டிக்குள்ள எப்பனா ஏறிரு
ஓ ஓகே ஓகே ஓகே
ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பின்னாடிதா ஆச்சு என்னப்பா
இது மட்டு தா எடுத்து பண்ணிகிட்டுருக்கீங்க
இல்லப்பா எனக்கே தெரியாது ஒருத்தவுங்க சொன்னாங்க ஏ பக்கத்துல இந்த டியூஷன் வரா ஒரு பைய பிளஸ்சு என்னோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு வேல பாத்துச்சு அந்தப் பிள்ளயோட கொழுந்த ஒய்ஃபா நம்மளுக்கு இத பத்திலா தெரியாது நா பஸ்
எனக்கும் தெரியாது இப்ப மொத இந்த ஆப் யூஸ் பண்ணக்கே எனக்கும் பயமா இருந்து தானே ஐயோ வேண்டா இதெல்லா நா எனக்கு செட் ஆகாது வீட்லலா தெரிஞ்சா எனக் தொலச்சிருவாங்க எம்முல ஏ புருஷனுக்கு பயப்புறோனோமோ இல்லயோ ஏ கூடப் பொறந்தவங்களுக்கு நா ரொம்போ பயப்புட்னு அப்டி ஒரு சூழ்நெல எனக்லா அதனால வேண்டா அப்டின்னே ஆ இல்லக்கா இது நல்லா வந்து சேஃப் அண்ட் செக்கூரு தா ஒன்லி கேர்ள்ஸ் மட்டுந்தா பேசுன மாரி இருக்கு பசங்கன்னா ஏதாது எப்பயாவதுதா இருப்பாங்க ஆனா ரொம்ப டீசன்டா தா இருக்கு
ம் ஜொய்ஸ்டாக்ல அப்டிதா சொன்னா நா ஃபஸ்ட்டு சேர மாட்டேட்டே
ஆ
அப்புற அவ ரொம்ப சொன்னா இல்லக்கா நீங்க சேரலா நானு ஒரு மூணு நாலு மாசமா சேந்து அவ வந்து நெறைய அமௌண்ட் எர்ன் பண்ணியிருக்கா அதுல
ஆ ஆ
தெரியில
ஆ ஆ
அதுக்கப்புற சொல் பேசுங்கக்கா நம்மளுக்கு ஏதாது யாராவது உங்க பர்சனல் விஷயத்த நீங்க கே உங்க பே ஆனா அங்க வந்து நமக்கு டெய்லி மீட்டிங் போடுவாங்க அதுல டெய்லி வந்து மீட்டிங் போட்டு உங்களோட பர்சனல் திங்ஸ் எதுமே நீங்க சொல்ல தே சொல்ல வேண்டா ஆ ஏ அட்ரஸ் சோ உங்க பேரோ ஊரோ எத் துமே நீங்க சொல்லக்கூடாது அப்டி உங்கள யாராது ரொம்ப கேட்டாங்க அப்டின்னா ரிப்போர்ட்டுனு ஒரு இது கால வரு நம்மளுக்கு அந்த ரிப் ரிப்போட்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க அவுங்க நம்பர வந்து எடுத்து விட்ருவோ அவ ஆமா பிளாக் பண்ணிருவோ அப்டின்னு சொல்லி நம்மளுக் கு ஒவ்வொரு தடவயு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பங்க டெய்லியு அதனால அந்த மாரி எந்த பிரச்சனையுமே இல்ல ஃபர்ஸ்ட்டு ஆனா எங்க வீட்ல சொல்ல உட்டு எங் இவருக்கு தெரியாது எங்க அம்மாட்ட சொன்னே எங்க அம்மா பயங்கரமா புரிச்சுட்டாங்க அதெல்லா நீ ஒரு வேலையு செய்ய வேணா வக்க வேணா ம் என்ன என்னாவது பேசி என்னத்தாவது இழுத்துட்டு போயிருவாங்க இப்பல்லா எதுவு நம்ப முடியாது அப்
ஐயோ அப்படிதா இருந்துச்சுன்ட்டுதா நா ஒரு ஆறு மாசல்லா இழுத்தடிச்சுட்டே இத ஆனா இப்ப ஒரு த்ரீ டூ டேஸா இது பண்ணும் போது
உங்களுக்கு ஆறு மாசமா தெரியுமா
ஆறு மாசம் முன்னாடியே எனக்கு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க
அப்புடியா
எனக்கு நா பண்ண மாட்டேன்னு சாதிச்சிட்டே
ம்
பயந்துக்கிட்டு எதுவுமே நம்புற மாரி இல்ல அப்ப சா சூழ்நிலையும் அதனால வேண்டா அதனால வேண்டாம் ப்பாத்தே வீட்டுக்கெல்லா தெரிஞ்சா திட்டுவாங்கப்பா அப்டி இப்டின்னுட்டே அப்
இல்ல இப்ப எனக்கு ஒரு டவுட்டு இப்ப நம்ம வந்து அது ஆ ஜாய் ஸ்டாக்ஸ்ல வந்து ஏ ஐ க்கு வந்து ஆ வாய்ஸ் வந்து எடுக்கிறதாக சொல்லிதா வந்து இது பண்ணாங்க பேசணு அப்டிங்களா ஓ
எல்லாமே
ஏ ஐ க்குரியதா சேரி சேரி சேரி சேரி ஓ அது அப்படிதா சொன்னாங்க ஏ ஐ க்கு இப்ப அதுலருந்து நெறைய ப்ராஜெக்ட் வர்றதுல்ல இப்ப ரொம்ப இதாயிருச்சு
ஆமாம்மா ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு சொன்னதும் அப்டிதான் இப்ப ஜோஸ்டாக் வரலக்கா அப்டின்னாங்க
ம்
ம்
ஜோஸ்டாக் வர்ல அப்பறோ இவ இந்த இது சொன்னாக்கா ரெண்டு மாசமா பண்றாங்களாகா
ம் ஆனா இது கால் வந்து தெர்ட்டி கால் தான்க்கா காட்டுது ஒரு குறிப்பிட்ட கால் தான் சொல்றாங்க அந்த கால் முடிஞ்சோனே இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருது நமக்கு ஆ அதோட முடிஞ்சிருது
ஓ இப்ப நம்ம டுவெண்டி பைவ் வந்துச்சு அப்டின்னா தேர்டியோட முடிஞ்சிருமா
தேர்டி தேர்டி பைவ்குள்ள தான் இருக்கும் போல அதுக்கடுத்து அவுங்கள அசைன் பண்ணி கொடுத்தாதான் உண்டு ஆமா அதுக்குள்ளே முடிஞ்சிருது அடுத்து நா கால் யார்டியும் நானும் பேச முடில வர்ற காலயும் அட்டென் பண்ணா வம்மாட்டிகுது இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
நேத்திகி இது மெசேஜ் தனியா போட்டிருந்தாங்க எனக்கு உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து நாங்க பண்ணிருக்கோம் நீங்க செய்யாம இருக்கீங்க அப்டின்ட்டு எனக்கு நைட்ல போய் நாம்ம எப்டி பண்ண முடியும்
ஆமா எனக்கும் மெசேஜ் வந்துச்சு எனக்கும் வந்துச்சு நாத்து நேத்து நான் ஃபங்ஷன் வீட் போய்ட்டேன் போ காலைலே போய் நானே ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் வர்றேன் வந்து செம்ம டயர்டு பேசாம்ம படுப்போம்டான்னு படுத்துட்டேன்
ம்
அப்பறோ புள்ளைங்கள கூப்டு திரி தேட்டி வந்து த்ரீ தேட்டிக்கு அப்பறோ ஃப் டம் அம் ஃபுல்லா பிஸி ஆயாச்சு எனக்கு கால கொஞ் வெள்ள நா எந்திரிசனால ஒரு பத்து மணிக்கு அப்டியே சொர்க்கத்துக்கு போன மாரி அப்டி ஒரு தூக்கோ வேற வருது ந போனே நேத்து யூஸ் பண்ணவே இல்ல அப்டே தூக்கி வச்சுட்டே
ம்
ம் எனக்கும் மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு நேத்து
அட அந்த சஃபானாவா
ஆமாம்
அவுங்க தனியா மெசேஜ் போட்டிருந்தாங்க உங்களுக்கு டாஸ்க் இது பண்ணியிருக்கோ நீங்க பண்ணாம இருக்கீங்க செய்ங்க அப்டின்ட்டு நம்மெல்லாம் நைட்ல பண்ண முடியாது ஃபைவுக்கு மேல என் போனே தொட முடியாது
ஆ எனக்கு நைட்டு பேசுனா அது எப்டி சொல்றது ய ஏ வீட்ல யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல பசங்க கால் பண்ணிட்டாங்கனா அது வந்து எங்க குடு ஃபோன் பாப்போம் அப்டி நாங்கன்னா ஒரு மாரி சங்கட்டமா போய்டும் நமக்கே அது
இல்ல எப்டியும் வெளில உங்களுக்கு கேக்குது இல்லையா சவுண்ட் கேக்க ஆ
அதல்லாம் எங்வீட்லல்லாம் ஒன்னும் சொல்லல அதனாலும் நமக்கு எதுக்கு தேவயில்லாத பிரச்சனைய உருவாக்
ஆமாம்மா எதுக்கு தேவையில்லாம நம்ம
க்கா ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல மூளைல டபக்குனு உதிச்சா உதிச்சதை அழிக்கவே முடியாது என்னைக்
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா
னால வேண்டாம்னு நாலாம் முடிவு பண்ணி வெச்சிருக்கேன் ஏதோ பகல்ல பிள்ளைங்க இல்ல யாரு இல்ல
யாரு இல்லாத அப்ப நம்ம பேசிக்கிற வேண்டியது தான் அவ்ளோதான் ஆனா என் என் பாப்பா வந்து கேக்கும் சாய்ந்தரம் அம்மா இன்னைக்கு யார்யார்ட்ட பேஸ்னீங்க என்ன பேஸ்னீங்க அப்டி அதுவும் எனக்கு ஒரு அட்வைஸ் டீச்சர் அவுங்க உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன் என்னடி அப்டின்னே அரசியல் பத் தி தயவு செய்து பேசிராதீங்கமா அவுங்க வந்து வேற மாரி இருப்பாங்க நீங்க வேற மாரி இருப் க்குறீங்க அதனால அரசியல பத்தி மட்டு பேசாதீங்க மத்த படி எல்லாத்த பத்தி பேசி
இப்பட மொதல் மொத சாந்தரோ எனக்கு ஒத்தவங்க கால் பண்ணவான் கேட்டாங்க நா ஃபஸ்ட்டு வந்து தெரியாம செரின்ட்டே
ஆ
கா வா பேசிக்கிட்டே இருந்தாங்ளா என்னமா பேசிக்கிட்டே இருக்க அப்டின்னா
ஆ
என்ன இல்ல பாப்பா இந்த மாரி அம்மாக்கு வந்து ஒரு ஜாப் வந்து வந்துருக்கு ஃபோன்ல பேசுறதுதா அப்பன ஃபோன்ல ச பேசுறதெல்லா ஒரு ஜாப்பா ஒனக்கு போ வேலய போய்பாரு போ இது ஒரு வேலைன்னு நீ பாத்துட்டு இருக்கியாங்களு அப்டின்ட்டா எனக்கே
ச்சு எங்க பாப்பாவு அப்டிதா சொன்னா ஜெய்ஸ்டாக் போடம்போது ஆ நல்ல முடிவு எடுத்துக்கங்க மா ஆனா வீட்ல எல்லாரு வேணா எங்கம்மாலா வேணமே வேணான்ட்டாங்க அப்றோ மலர் ஆன்ட்டில்லா பண்றாங்ளா அப்டின்லா சொல்லவுட்டியு செரி மலர் ஆன்ட்டி பண்றாங்ள சேஃப்டி தான செஞ்சு பா ருங்க ஒங்களுக்கு சேஃப்டி இல்லன்னா நீங்க வந்து ப்ளாக் பண்ணிருங்க அத அப்டின் சொல்லி அவதா சொன்னா அதுக்கப்றோ எ ஃப்ரெண்ட்டுட்ட கன்சல்ட் பண்ண அவளு சொன்னா ஏ அதெல்லா வீட்ல சொல்றதெல்லா கேக்காதடி நீயி வீட்ல சும்மா ஒக்காந்
எனக்கு மொதல்ல ஒரு பேசுன ஒரு பிஃப்டீன் கால்ஸ்க்கு அமௌண்ட் எ வந்துருச்சு
அ ஆ இப்பய்யா
ஆ இப்ப
இப்ப அந்த இது அமௌண்ட்டு எதுமே கேக்கவே இல்லயே எனக்கல்லா பேங்க்கு டீட்டெயில்ஸே
அது இ நீங்க டா டாஸ்க்கஸ்கா சம்மிட்டட்னு குடுங்க
சம்மிட் குடுத்துட்டு தான இருக்கே குடுத்துட்டு அந்த பேஜ் வந்து வந்துருக்கு
வந்து அவுங்க அமௌண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தா அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவுட்றாங்க
ம் ம்
ஆமா நானு ரொம்ப நாள எனக்கே ஒரு மாரி பயோ வந்துடுச்சு நம்ம இதா மொத மொத பண்றோ இது என்னடா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ஸே கேக்க மாட்டுது எப்டி அமௌண்ட்டு வரு எது கூடியா வருல்லா யோசிச்சு கி
ம் அதா இந்த டீட்டெய்ல் மட்டு வந்திருக்கு அதாவ்து எவ்ளோ பேசுணோ என்ன பேசுணோ ரிஜெக்ட் ஆனது அதுக்கு எவ்ளோ அமௌண்ட்டு அப்டின்ற டீட்டெய்ல் வந்துருக்கு
அ ஆ ஆ இன்னு ஒங்களுக்கு எத்தன கால் காட்டுது
எத்தன கால் காட்டுன டுவெண்டி வந்தது டுவெண் டி வந்திருக்கு ட்வென்டில வந்து சிக்ஸ்டினோ செவன்டினோ வந்திருக்குன் நெனைக்கிறே
ஓ இன்னுங்க அப்ப ஒங்களுக்கு மூணு கால் தாருக்கு
ஆ
ஆ
அல்லா ஃபை ஃபைவ் போய்ட்ருக்கு அப்டிதானே வருது
ஆமா ஃபைவ் ஃபைவ் வந்து எனக்கு இப்ப ட்வென்டி செவன் வந்துருச்சு ஆ நா மொத ஒங்களுக்கு மொத நாள் ஜாயின் பண்ணியிருக்கே
ஓ நாமொத நாள் பேசவே இல்ல ஒரு டவு ட்லயே இருந்தே நானு
அ நா மொத தெரியாதனமா ரெண்டு ஜென்ஸ்ட்ட தா பேசுனே
ம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஜென்ஸ் தா வந்தாங்க
ஆ இல்ல பசங்களுக்கு தெரிது புதுசா வர்ற ஜென்ஸ்க்கு தெரிது அவுங்களுக்கு தெரிது
ம் ம்
புது நம்பரா இருக்கு அப்டின்னு அவங்களுக்கெல்லா அவங்க இதுலயே இருக்கிறவங்களுக்கு தெரியுது
ம் ம்
ம்
ஒரு நாள் பேசினே என் இன்னொன்னு எங்க வீட்டுக்காரர் இருந்தா நம்ம எதுவுமே பேச முடியாது
ஆமா
அவர் வீட்ல வீட்லயே இருப்பாரா ரெண்டு நாள் வேலைக்கு போல
ஆ ஆ
அதுனால எதுவு பேச முடியாது என்னால இப்ப அவர் வேலைக்கு போயிட்டாராங்க இப்ப நம். ஃப்ரீயா பேசுறோ அவர் இருந்தாருன்னா நம்மளால ஃபீரியா பேச முடியாது என்ன ஏது என்ன இவள நேர ஃபோன் பே சிட்டியே இருப்பன்னு கேப்பாங்கள்ள கண்டிப்பா
வீட்டுக்கார கூட சமாளிச்சிடலா என்னால ஏ பிள்ளையத்த சமாளிக்க முடியாது
எனக்கு எங்க பாப்பா வந்து புரிஞ்சுகிட்டா
ஆமா மொததா எங்க பா பாப்பா மொத நாள் தா அப்டி சொன்னா அதுக்கப்பறோ ஆ அவளே போன் பேசினா பக்கத்திலயே வர மாட்டாங்கே ஏதோ எங்க அம்மா போன் பேசுது இது ஒரு வேலைன்னு பா க்குது பக்கத்துல போணாக்க திட்டி புட்டாலு வுட்டுரு அப்டின்னு வரமாட்றே
வாங்க ஜெய் ஸ்டாக்ல பேசும் போது இன்ட்ரெஸ்டா கேக்கும் பக்கத்துல உக்காந்துகிட்டு என்னமா இப்டிலாமா பேசு வாங்க அதுல நெறைய குடுப்பாங்க அந்த செல்ல பிராணி செல்ல பிராணிய பத்தி சுங்க உங்க பையனை பத்தி பேசுங்க சிறு குழந்தையை பத்தி பேசுங்க உங்களோட பள்ளி இது டூர் போனது இந்த மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்க